கேக்கறிங்ளா
கேக்குது நல்லாவே கேக்குது எ சைடு எந்த இது பிரச்சனை இல்லாம நல்லா கேக்குதா
தெளீவா கேட்குதுங்க கரெக்டா பேசுங்க கால் கட் பண்ணாம பேசுனிங்னா கரெக்டா ஒரே ஒரு கால் முடிச்சர்லா இதா ஃபர்ஸ்ட்டு கால் சேரிங்ளா அலோ அலோ
சேரி ம் சேரிங்க நம்ம வந்துட்டு
ம் கேக்குதுங்க கேக்குதுங்க சொல்லுங்க டாபிக் சொல்றீங்னா பரவால்ல நா சொல்டா நீங்க சொல்றீங்களா
என்ன தலைப்பு அப்டிங்கிறத நா உங்க கிட்ட கேக்கறே நீங்களே சொல்லுங்க
தலைப்பு வந்து ரிலேஷ் ஒ அ உறவுகள்
உறவுகள் ம் ம் என்ன மாரிப்பட்ட உறவு நீங்க பேசுறது
எல்லா உறவ பத்தி பேசலா நா பேசப்படுவது வந்து பாத்திங்னா காதல் கல்யாணம் ஒய்ஃப்
ஒய்ஃப்கீங்கற ஒரு வரோ அது நெறைய வே நெறைய இவுங்குளுக்கு நல்லாவே கேக்குது நா
சைலன்டா இருக்காதீங்கன் நீங்க தா சொல்லிருக்கீங்க
ஆமாங்க நா சைலண்டா இல்ல நா பேசிக்கிட்டு தா இருக்கே உங்களுக்கு கேக்குதா இல்லையா
எனக்கு கேக்குதுங்க கேக்குதுங்க கேக்குது கேக்குதான் கேக்க வேணா திருப் திருப்பி ஒரே வார்த ரிட்டன் பண்ணக்க கூடாதுன் சொல்லிருக்கீங்க இப்ப என்னன்னா நானே ஆரம்பிக்கிட்டீங்களா
ம் ஆரம்பிங்க
ஆக்சுவலா வந்து காதல நீங்க என்ன நெனைக்கிறீங்க காதல்னா
காதல் நா என்ன நெனைக்கிறாங்கன்னா என்ன சொல்றது செரியா அமஞ்சா செரியானது செரியா அமையலேன்னா அதுதாங்க செரியா அமைஞ்சுட்
ஒவ்வொர்
என்னவா இருக்கட்டுங்க எ நா சொல்றது கேக்குது இல்லயாங்க என்னவா இருக்கட்டுங்க
உம்
என்ன காதலோ திருமணமோ எதோ எந்த ஒரு உறவானாலு செரியா அமஞ்சா செரியானது செரியா அமையில்லனா தலவலி தாங்க
நா ஒ ஆ ஆ ஆ மீன்ஸ் அ ஆ அமையறது அமைக்கிறது யாரு கைல இருக்கு
அமையறது அமையற ஆமா உண்ம அதுதானே நமக் கா வந்தா வாய்க்குது அப்டிங்கிற மாரிதானே இருக்கு நம்ம என்ன ஆசப்பட்டா அந்த மாரி ஏத்துக்குறோ
எனா நா ஒன் சொல்ட்டான் தப்பா நெனச்சுக்காதீங்க ஆக்சுவலா வந்து காதலு காதலு செரி இதுவு செரி நமக் அமைக்றதுக்கான வாய்ப்பு இருக்கு போது அமைச்சு காற்றுள்ள போல் தூட்டிக் கொள்னு சொல்லுவாங்க காத்து இருக்கும் போதே வந்து இது பண்ணிக்ணு அப்டிம்பாங்க மேம் நீங்க வந்து பாத்திங்கன்னா‌ க
ச்சே இப்ப ஒரு பொண்ணுங்க நெறைய நம்ம வந்துட்டு நியூசஸ்ல்லா பாக்குறோ சோசியல் மீடியா ஃப்ளாட்வாம் பம்ஸ்லா எல்லாமே பாக்குறோ அவங்க என்ன நல்ல தான்
பொரிவிக்க போவீங்ளா
இங்க இப்ப நல்லவங்க அப்டின்னு நெனைச்சிக்கிட்டு என்ன பண்றாங்க அந்த ஒரு விஷய த்ல எறங்குறாங்க ஆனா என்ன அதுல எவ்ளோ பேரு ஏமாறுறாங்க நம்ம எவ்ளோ நியூஸ் பாக்குறோ இவ கூட போய் ஏமாந்துட்டாங்க அவ கூட போய் ஏமாந்துட்டாங்க அந்த பிரச்சன இந்த பிரச்சனன்னு
இப்ப எனக்கு நல்லவனே உலகத்துல சொல்றீங்ளா நீங்க நல்லவனே இல்லலைங்றீங்ளா உலகத்ல இல்லங்றீங்ளா
அப்டி சொல்லலங்க வாய்க்கவனா நல்லவண்ணு அர்த்தோ கெடாயாதுல்லங்க ஏன்னா இப்பவு சுபாவோ அப்டி இருக் கு அஞ்சு வர்ஷோ பழகுன ஒர்த்தனே ஆ ஒரு இததா நா நேத்து ஒருத்தவங்களோட ஸ்டோரி தா அவங்க பதிவிட்டுருந்தாங்க என்ன நாங்க வந்துட்டு அவ அந்த பொண்ணு ஒரு டிவோர்ஸ் பொண்ணுங்றது அவனுக்கு தெரிமா ஓகேங்ளா அவங்கிட்ட பேசிட்ருக்காங்க நா கதைய சொல்லிட்றேங்க அந்த அந்த ஸ்டோரி நா சொல்லிட்றே அப்ரோ நீங்க சொல்லுங்க அதுல உள்ள மாறல்ல அதாவ்து அந்த பொண்ணு டிவோசிங்றது அவனுக்கு தெரியு தெரிஞ்சுதா அவுங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அதுக்கு பிறகுதா அவுங்க பேசுறாங்க அவனுக் கு புடிச்ருக்கு ஓகே அவளுக்கு புடிச்ருக்கு ஓகே அஞ் சு அல்லது ஏழு வர்ஷோ ரிலேஷன்ஷிப் அவுங்க செரிங்ளா ஏழு வருஷத் துக்கப்ரோ சேரி நம்ம வீட்ல சொல்லானு சொல்லிட்டு அவ என்ன சொல்றா வீட்ல சொல்லலானு முடிவு எடுத்து போறா வீட்ல சொல்றாங்க இந்த வீட்ல சொல்லி அவுங்க அம்மாக்கு புடிக்ல ஒரே வார்த்த அவுங்க அம்மாக்கு புடிக்கலங்றதுனால இவ என்னன்னு கூட சொல்லாம அவளோ அவங்க கூட எந்த ஒரு இனைப்பையு துண்டிச்ட்டு நீ யாரோ அப்டிங்கிற மாரி நடு வழியில அதாவது இவங்க விட்டுட்டு போனது கூட பிரச்சன இல்ல செரிங்ளா ஆ அவே செரி அவ வந்து விட்டு பொய்ட்டா ஓகே ஆனா எந்த ஒரு கன்க்ளூஷனுமே குடுக்காம விட்டு பொய்ட்டாங்றது அந்த பொண்ணு அதே ஒரு எடத்துல பயங்ரமா அடிவாங்கிதா வந்து உக்காந்துட்ருக்கு டிஃவோர்ஸுங்றது ஒரு சாதாரண விஷயோ இல்ல இனிமே இதே விஷயத்த திருப் ப்பி இவ என்ன பண்றா ஒரு கன்க்ளூஷன் கூட குடுக்காம விட்டு போய்றா அப்போவாது டிவோஸ் பண்றதுக்கு அவங்ளுக்கு ஒரு ரீசன் தெரிஞ்ருக்கு இப்ப விட்டு போனதுக்கு என்ன ரீசன் அவனுக்கு புடிக்க தானே செய்யு அவங்க அம்மா லைட்டா பல்ல கடிச்டாங்கங்றதுக்காக விட்டு பொய்ட்டானே அப்டிங்றது அந்த பொண்ணோட மனசுல அப்ப இதுக்கு மேல அந்த பொண்ணு யார நம்புவா சொல்லுங்க
செரி நா ஒன்னு கேக்றே உங்க கைல எத்தன வெரல்ருக்கு
ஏங்க வெரல்லல்லா கண்ண நீங்க வெரல் ஒரு வெரல் மாரி இன்னொரு வெரல் இருக்காது இந்த கணக்கெல்லா சொல்லாதீங்கங்க
ஏங்க அப்டிதாங்க சொல்றா யாரோ ஒருத்தர் வந்து அவ லைப்ல்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ சொன்னாங்க அதுலவந்துண இருந்து நல்லதோ அதுதாங்க எடுத்து க்கனு எல்லாரு எல்லா லைஃப்லியு ஒரு ஒரு கெட்ட கெட்டது ஒண்ணு இருக்கு எல்லா லைஃப்லியு ஒரு கெட்டவங்க இருப்பாங்க ஆனா அவங்க லைப்ல மட்டுதா கெட்டவங்ளா இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல நல்லவங்ளு இருப்பாங்க அவுங்க கடவுள் மாரி கும்புடுவாங்க அப்டிதா ஒவ்வொருத்தவங்ளுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி எல்லாத்துக்கு ஒரே மாரி ஒரு மனுஷனால வாழ முடியாது நல்லவண்ணா மட்டு
இங்க அவ அவ அவ ஏழு வர்ஷோ ஏங்க ஏழு வர்ஷோ பழகும்போது கூட கூட சுபாவோ தெரியலன்னு சொல்றீங்ளா
சொன்னா நம்ப மாட்டீங்க என் ஃப்ரெண்ட் ஏ மீன்ஸ் ஏ ஃப்ரெண்டோட அது ஒரு ஸ்டோரி தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து காலைல பாக்றாங்க அடுத்த நாள் கால்ல அவ கல்யாணோ பண்ட்டாங்கோ இப்ப நல்லாதா இருக் குராங்க அவங்க அந்த லவ் பண்ண இப்ப லவ் பண்ட்டு சந்தோஷமா சூப்பரா என்ஜாய் பண் ட்டு லைஃப் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ட்ருக்காங்க அவ அவங்ளுக்கு ரெண்டு கொழந்த இருக்கு உன்னியு அவ அவ மாரி லவ் பண்ண முடியாதுன்னு சொல்ட்டு சொல்லுவ உருட்டிட்டு கெடப்பானுங்க பயங்கரமா பேசிட்டு ஒய்ஃப்போட அவ்ளோ அந்நியோனியமா இருப்பா சண்டே டே பயங்கமா சண்ட போடுவாங்க உங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரு போச் சு திருப்பியும் போய் இவ கால்ல கீல்ல விழுந்து திருப்பி கூட்டிட்டு வந்து மறுபடி சண்ட போ அப்டிக்கிறதானேங்க லைஃப்ல வந்து எல்லாத்துக்கு சண்ட போட்டு அது லவ் கம்மியாவம
போற அளவுக்கு விட்றதே தப்பு தானங்க சொல்லுங்க
ஏங்க நீங்க வீட்லருந்து வீட்ல இரு நா வேலைக்கு போயிட்டு வரக்குள்ள கெளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாங் அம்மா வீட்டுக்கு போயிட்ட சாவி இங்க இருக்குனு சொன்ன என்ன பண்ணுவீங்க
ஏங்க போவ அந்த மாரி பிரச்சனைய செரி பண்ணிட்டு தானே அவன் வேலைக்கு போயிருக்கணும் நல்லவன்
ஏங்க கக்கு வ சொந்த தொழில் பண்றவ வந்து ஓகேங்க ஆபிஸ் ரிப்போர்ட் பண்ற என்ன பண்ணணும் போலும் லாஸ் ஆஃப் பே
ஏங்க அவன் நைட்டுக்கு வந்து சமாதானம் பண்ணிக்கவாங்க அவன் நைட்டு புல்லா தூங்காமருந்து சமாதானம் பண்ணிருக்கனாங்க
நீங்க ஏங்க நீங்க சொல்றது செரிதாங்க அவங்க லைஃப்ல நடந்தத நா சொல்ட்டுருக்கே அது திருப்பியு அந்த பொண்ணோ சமாதனப்படு திருப்பியும் ஜாலியா தா இருக்காங்க இப்ப இன்க்கு சண்டே இன்னிக்கு இன்னைக்கு ஜாலிய பே இனிக் பார்க் போறே சொல்ட்டு இருந்தாங்க ஆ இது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து இது போட்ருக்காங்களாமா என்னது மியூசியம் இது என்னது ஏதோ போட்ருக்காங்க நாங்க அது போறோம்ன்னு சொல்ட்டு இருந்தாங்க என்கிட்ட செரி போயிட்டு வாங்க செர்ரா நீ வரனே வாங்கலா இல்லப்பா நா எங்கப்பா வ நீங்ளே போயிட்டு வாங் அப்டின்னு அந்த மாரி வந்து ஒவ்வொருத்தங்க லைப்ல வந்து ஒவ்வொரு முத சண்ட போட்டு போச்சுனீங்க அந்த பொண்ணு வந்துட்டாங்க இனிக் பார் போற நாளைக்கு கூட்டு நாளைக்கு திருப்பி சண்ட போறா போனா உங்க ஃப்ரெண்ட் செரிலீங்க அப்டின்ம்பாங்க ஏங்க லைஃப்ங்கறது வந்து ஒரு ஒரு ஏற்ற எறக்க இருக்கோம் அவங்க அவங்ளுக்குள்ள இருக்க அந்நியுனியம் அவங்ளுக்குள்ளதானே இருக்கு ஆ அவனுக்கு அவனு வந்து எந்த பொருள் ருக்குன்னு சொல்ட்டு இருங்க நா சொல்றேங்க‌ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு கடைல வந்து சூப்பரைசாதா போயிட்ருக்கா இப்போ அவே ஃப்ளோர் மேனஜர் அந்த கடைக்கு ஆ இருக்கும் கடைக்கு ஃப்ளோர் மேனஜரா தா போறா அப்டிங்கிறப்ப அந்த கடைல எத்தன பொண்ணு வரும் அவனால அவன் வந்து அப்படிருந்து நம்ம ஒய்ஃபுக்கு வந்து சண்ட போட்டு இது பண்லாம் அவ அவன் லவ் பண்றதுல்லா பாத்தா அவ்ளோ அழகா இருக்கோம் சண்டா போறத பாத்தா அவ்ளா அழகாத சிரிப்பு தா வரு ஒன்னே ருக்கும் ஏன் உப்பு எதுக்கு இங்க வச்சிருக்க உப்பு எடுக்க முடியாதா எதுக்கு இந்த தே இது வச்சிருக்க சின்ன சின்ன சண்ட தா அவங்க பேசுவாக்குலா பெருசா என்ன சண்டா போட்டு என்ன மாத்தி மாத்தி பேசிப்பாங்கது டாமஞ்சேரி எப்டி அந்த மாரி தா இருப்பாங்க லைஃப் வந்து நீங்க சொல்றீங்க தெரியிங்ளா ஒரு மாரல் ஸ்டோரி யூஸ் பண்ணிங்ளே இந்த மாரி வந்து தெரிஞ்சவ நா ஸ்டோரி கேட்ட அந்த மாரி வந்து அவங்க வந்து ஏலு வருஷ் லவ் பண்ணாங்க அவங்ளும் இதே மாரி தாங்க ஏலு வருஷ் லவ் பண்ணங்க ஒரே நாள் லவ் பண்ணா அந்த பொண்ணு புடிச்சு உனக்கு புடிச்சு ஒரே நாள் குள்ள கல்யாண பண்ணுன்னாங்க
ஆ உஷாரான பையன்னாருந்துருக்காங்க அவே கூட கொஞ்ச நாள் பழகுறதுகுள்ள விட்டுட்டு போயிருக்கா அதனால அவன் என்ன பண்ணா ஒரே நாள்ல வச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா
ஆ அவள்தா வாழ் அதே மாரி எல்லாத்தியு எல்லாரும் அதேமே புடிச்சு கல்யா பண்ண முடியுமாங்க சொல்லுங்க பாக்கலா ஆ
இல்லலன்னா அவன்க்லா கல்யாணமே ஆய் இருக்காது அதனாலதா அவன் பண்ணிட்டா
அப்பிட்லா சொல்ல முடியாது அந்த பொண்ணு வந்து அந்த பொண் நல்ல பொண்ணு தா அந்த பொண்ணு இப்ப வந்து அவங்கம்மா ஃபேமி அந்த பொண்ணுங்ளா சொத்து பத்து நல்லா நல்லா பெரிய பொண்ணு பெரிய ஃபேமி
பாருங்க நீங்க வந்துட்டு எங்க போறீங்க பாத்தீங்ளா பொண்ணுங்ள சூஸ் பண்றதே சொத்து பத் இருக்குன் சூஸ் பண்றீங்க
கெடையாதுங்க கெடையாது இவனுக்கு அவனுக்கு சொத்து பத்து எல்லாமே இருக்கு
ஏங் என்னங்க பேசுறீங்க இப்போ
ஆ ஆனா என்ன அவங்க அப்பாவுந்தா ஃபிளாட் வாங்கி குடுத்து நீயு ஒய்ஃப் போற சண்டய என்னாலயு உங்கம்மானாலயு சமாதானப்படுத்த முல்ல நீங்க ஃபிளாட் வாங்கி தரே அந்த ஃபிளாட்ல நீங்க என்னமோ சண்ட போட் அடிச்சுட் இது பண்ணுங்க அ கொழந்தை மட்டுக்கொன்னு சாயந்தர ஸ்கூலிர்ந்து நானே கூட்டிட்டு வந்தர்ரே நைட்டு நீங்க ரெண்டு பேரு வேலய முடி வேலைக் விட்டு வரும்போ நைட்டு வந்து கொழந்தைய வந்து கூட்டிட்டுபோயிக்க அப்பறோ அவுங்க அப்பா அம்மா சொல்ட்டாங்க இப்ப என்ன பண்ணுவாங்க இந்நேரத்துக் ஞ ஞாயித்துக்கெழம இந்நேரத்துக் அவங்க வீட்ல அ க நான்வெஜ் எடுத்துட்ருப்பாங்க கொண்டு போய் சாப்டுவாங்க அவுங்க வீட்டோட தலைய வுட்டுருப்பாங்க நீங்கதா பார்க் கூட்டிட் போறேங்கன் சொல்ட்டு அவ போய் கார் எடுத்துட்டு அவுங்க அப்பா கார் எடுத்துட்டு அவ பாட்டுக் கெளம்பி போயிருப்பா அவ்ளோ தாங்க அவுங்க வீட்ல ஹோல்ட் பண்றாங்க அவங் அவ ஏங்க எல்லாத்துக்கு ஓர் பிரைவசிங்கற அவுங்க வீட்ல அ அப்பாதா சொல்வாரு இன்னைக்கு டேய் நீ இன்னைக் அடிச்சுப்பிங்க நாளைக் சேந்துப்பிங்க சண்டைக்கு நாங்க வர்ல நா பாத்து வெச் கல்யாணோ பண்ல நீங்களே பாத்தா கல்யாண பண்ணிங்க தோ அங்க இருக்கா பாரு அந்த அவ குருவாமைங்க ட்ட போய் கேளுங்க அவுங்க தா கல்யாணோ பண்ணி வெச்சாங் ஒங்களுக்கு அப்டிங்வாங்க ஆ இதெல்லா இருக்கறது தாங்
படாத வேலைகளெல்ல பண்ணிருக்காங்க அப்ப
உருபடாத வேலைங்களாங்க
ம் அவுங்க போய் அவுங்க வாழ்க்க நல்லா இருந்தா நல்லா இருக்கு நல்லா இருங்கன் சொல்லுவாங்க நல்லா தா போச்சு ஏ தா கட்டி வச்சாங்களோ நல்லாவே இருக்ககூடாதுன் சாபோ போடுவாங்க
ஏங்க கட்டி வெச்சப்பலா கட்டி வெச்சப்ப ஏன்ன என்னயதாங்க வந்து தேட்னாங்க அவுங்க வீட்லிருந்து ரெண்டு விட்லயு வந்து
அதா சொல்றேங்க அந்த சாபோ எல்லா சும்மா விடுமாங்க
அவுங்க தா ஹாண்டில் பண்ணு அவங்கேந்து கல்யாணமுச்சப்ப அவங்க ரெண்டு வேரு ஸேஷரியர்ன ர ரண்டு வீட்லயு பேச்னாங்க ஆ
வேற என்னடி சொல்றதுன் சொல்லுங்க
அவ வந்து அ அதாங்க சொல்றே உண்மையா ஏ எனக்கு எனக்கு ஓர் விஷ்யோ இருக்குங்க என்ன வேணா என்ன வேணா வந்து அந்த இருக்கட்டு உண்மையா ஒருத்தே லவ் பண்ணா என்ன அவுங்களுக்கு வந்து அவுங்க டிவோசியோ அத ஒரு ஒரு மனசா பாத்தா பழகுறோ இல்லாப்ப அவுங்க வந்து அவுங்க
ஏங்க இதெல்லா பாக்கணுங்க நம்ம நேச்சுரா ஏங்க லைப்ங்க என்னமோ இல்லங்க ஏங்க நீங்க என்ன நெனச்சுட்டிருக் நீங்க ஒரு லைப்ல இது கூட பாக்லேனா எப்டிங்க அவுங் முதல்லயே பாத்துருக்கணு ஏ டிவோஸ்சி கூடல்லா சேந்து வாழ முடியாதுன் அவனுக்கே தெரிஞ்சுருக்கணு
ஏங்க அடுத்த நாப்பது வருஷோ வந்து பத்திங்ன்னா அந்த பொண்ணோடதா வாழ போறோ ஒனக் புரியுதா அடுத்
நாப்பது வருஷமோ பத்து வருஷமோ அவனுக்கு அந்த மாறி ஒரு பொண்ணு கூட அவெங் என்னைக்கோ ஒரு நாளு சு குத்தி காட்டிடான் வெச்சுக்கோங்ளே முடிஞ்சிச்சில்ல
புரில மொதல தெரிஞ்சதுதானே குத் என்ன குத்தி காட்டுவா நீங் நெனக்கிறீங்க
ஏங்க அவெ தெரியு அவெ அவெ வந்துட்டு என்னைய் ஏதோ ஒரு நா சொல்லி காட்டிட்டா ஏதோ ஒரு சண்டயில பயங்கர சண்ட ரெண்டு பேத்துக்கு ஏதோ ஒரு பயங்கர ச அல்ல என்ன வானாலு நீ அப்டி தானடி அப்டின் சொல்ட்டா முடிஞ்சுத்ல அந்த ரிலேஷன்ஷிப்பு
ஏங்க எது எது பேசணுமோ என்னதா என்னதா இருந்தாலு சண்ட வந்தாலு எந்த விஷ்யத்த பேசணு எந்த விஷ்யத்த பேசாதளவு க்கா சண்ட வரு
ஆ கெடயாதுங்க கோவத்ல வார்த்தைகள் தானா வந்துருங்க யாருக்கு கோவத்ல வார்த்தைகள் வந்துருங்க சில வார்த்தைகள்ல்லா எல்லாருமே ச ரொம்ப சரமாரியா யூஸ் பண்ணிருவாங்க
கோவத்துலயு ஏங்க கோவத்துலயு பேசறவங்க கரெட்டா நல்லா கரெக்டா பேசுவாங்க ஆள் இருக்காங்க சரிங்க எந்த வார்த்தைய பேசுனா அவுங்க ஹர்ட்டு
யாருமே கோவத்த ஏ அவுங்க ஹர்ட்டாங் தானே நா பேசுவோ அந்த டைம்ல அப்ப அவன் அ கோவப்பட்டாலே ஹர்ட்டாவங்கன்னு தெரியு அப்றோ என்ன இத பத்தி பேச மாட்டனு நெனக்கிறிங்ளா
வந்து ஹர்ட் பண்றதா இருந்தா அவுங்கள வந்து நம்ம சமாதானப்படுத்தளவுதா அவள கோவத்துல திட்ட முடியு பண்ண முடியு சமாதானப்படுத்த முடியாத அளவுக்கு தி பேசுனா ஒத்துப்பாங்ளா
ஏங்க புரிதாங்க இப்ப கோவோ தலைக்கு மேல கோவத்ல இருக்காங்னா அவுங்க அந்த ஒரு வார்த்தையதா யூஸ் பண்ணுவான் ஏனா அவனால இப்போ அ இவ கே அவனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அவங்க வாய் பேசறதா அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அவுங்க வாய் பேசறத குளோஸ் பண்ணணுனா கண்டிப்பா இந்த வார்த்தையதாங்க யூஸ்
எதுக்குடா சொன்ன சே எப்பல்லா கோவோ வரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எதுக்காக கோவோ வரு சொல்லுங்க ஒரு மூணு விஷ்யோ சொல்லுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குல்ல எதுக்காக கோவோ வரு
மூணு விஷ்யோல்லா என்ன சொல்றத கேட்காதது சொல்றத பண்ணாதது
இப்ப மெய்னா ஒரு மூணு விஷ்யத்துக்காக கோவோ வரு
அதாங்க சொல்லுறத கேக்காதது சொல்றத பண்ணாதது அனாவிசியமா பண்றது
நா விஷ்யம் சொல்ட்டுங்ளா ஒரு மூணு விஷ்யத்துக்காகதா ஹஸ் பண்ட் வைஃப்க்குள்ள கோ சண்டயே வரு என்ன விஷ்யோ நீங்க சொல்லுங்க பாக்கலா மூணே விஷ்யந்தா அது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சுதுனா அந்த மந்தரம் தெரி்ஞ்சுதுனா அந்த ஹஸ்ப ஹஸ்பண்ட்டு ஒய்ஃப்க்கு சண்டயே வராது
எவனா இருந்தாலு சரிதாங்க எவனு எ எவனா இருந்தாலு சரிதா இப்போ அவுங்க வாய மூட முடியலனா அவன் அவுங்களோட வீக்னஸ்லதான் கை வெப்பான்
உங்க மைண்ட் செட்டு வந்து இப்டியே இருக்கு உங்களோட மைண்ட் செட்டு உங்களோட மனநிலை